ஹலோ
ஆ கேக்கு தாங்க மேடம்
ஆ கேக்குதுங்க மேடம் என்ன பண்றீங்க மேடம் நல்லா இரு ஓகேங்ளா மேடம்
ஆ நல்லா இருக்கங்க மேடம் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லான் இருக்க நல்லா இருக்கங் மேடம் ஏதோ உங்க ஃப்ரெண்டு நல்லா போயிட்டு இருக்குங்க மேடம் ஏதோ உங்க ஃப்ரெண்டு ஏதோ புதுசா பில்டிங் கட்டி இருக்காங்க வீடு வாங்கி இருக்காங்க எல்லா சொல்லிட்டு இருந்தீங்க என்
ஆமா ஆ ஆமாங்க மேடம் ஆ போனங்க போன வாரோ ஃபங்க்ஷன் வெச்சிருந்தாங்க நல்லா அம்சமா கட்டிருக்காங்க மேடம் சூ ப்பரா இருக்குங்க
அப்படிங்ளா என்ன எட என்ன வெலைங்ளா மேடம்
அது கேக்கலைங்க மேடம் பிஸிங்ளா ஆ அது நல்லா இருந்துச்சிங்ளா ஆ அது அவுங்க கொஞ்ச பிஸியா வேற இருந்தாங்க சுத்தி பாத்தாங்க நல்லா இருந்துச்சு அந்த காலத்து டைப்ல கட்டிருக்காங்க
செரிங்க மேடம்
தா இது வச்சு கட்டுவாங்க தொட்டி வெச்சி கட்டி அப்பற கிச்சனுக்குன் பாத்திங்னா தனியா ஒரு இது மாரி கட்டி ரூம் மாரி எடுத் துங்க அவுட்டர்ல அடுப்பெல்லா செட் பண்ணி அதுக் கு வந்து மண் பாத்தரத்துல சமைக்கறது ன்ட்டு மண் பாத்தர எல்லா வாங்கி வெச்சிருந்தாங்க அப்டியே வில்லேஜுக்கு போய்ட்டு வந்த ஃபீலு ஆ ஒரு சைடு பாத்திங்னா மோ ஆ அது மாரிதா கட்டி இருந்தாங்க அ நல்லா இருந்துச்சு ங்க அவுங்க அடுப்பு நல்லா அழகா ரெடி பண்ணி அதுக் கு யூஸ் பண்றதுக்காக மண் பாத்தர எல்லா வெச் சிருந்தாங்க அப்ற கொஞ்ச பித்தள பாத்திரங்கூடி வெச்சிருந்தாங்க அ அப்றம் உள்ள வீட்டுக்குள்ள மாடல் இருக்கு திரு வெத்திரு க்றாங்க இது வெளிய அவுட்டர்ல வெச்சிருக் காங்க நல்லாருக்கு அங்கயே உக்காந்து சாப்பர்ற மாரி வெச்சிருக்காங்க
ஓஹோ சரி சரிங்க மேடம் பரவால்ல இந்த காலத்துயே வந்துட்டு எல்லாரு கிராமத்து லைஃப் ஸ்டைல் வந்து விரும்புறாங்கங்க வந்து அதெல்லா பாக்கும்போது கொஞ்ச ஆச்சரியமாதா இருக்கு
அது சொல்றாங்க நல்லா இருக்குங்க அ அதிகமா இதுலதா நாங்க சமைச்சு சாப்பிடுவோ இப்பல்லா இதெல்லா மறந்துட்டாங்க மண் நல்லா நல்லா ஹெல்தி அப்படின்ற மாரி சொன்னாங்க தண்ணி குடிக்கிறது மொதக்கொண்டு த தடம்ளர்ல இருந்து எல்லாமே மண்ணல தா வச்சுரு துனாங்க பாக்குறக்கே அவ்ளோ நல்லா இருந்துச்சு அவங்க வீட்ட சுத்தி இந்த தோப்பு மாரிதா இருக்கு இருக்குங்களா அது அவங்க வச்சிருக்க ஸ்டலுக்கு நல்லா இருந்து சங்க
அப்படிங்களா பரவாவல்ல பரவாயலைங்க மே ஹஹ
வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த கிச்சன் ஆஹ் கிச்சன் புடிச்சிருச்சு அந்த டைனிங் ஹாலு புடிச்சிருச்சு கிச்சனு புடிச்சிருச்சு நல்லா காத்து வாங்கிட்டே சமச்சிக்கலா ஆ காத்து வாங்கி இயற்கை காத்து வாங்கிட்டு சமைச்சு லாம் சாப்ட்டுக்கலா சுத்திலு கணக்கு குளிர்ச்சியா பச்சை பச்சனு இது இருக்குங்க ஆஹ் மரங்கள் செடி குடிகள்ல்லா வச்சிருக்கறாங்க அப்பற ந நெறையா இவங்களு வச்சிருக்காங்க சுத்திலு தோட்ட மாரிதா தோட்டத்துக் ஏங்கிட்ட தா எதோ வாங்கியிருப்பாங்க போல நல்லா இருந்துச்சு கு பாக்குறக்கு வந்தவங்க எல்லாத்தையு மே அந்த கிச் செந்தா ரொம்ப இதா குடிச்சு அதிக அங்கதான் இருந்தாங்க எல்லாருமே அப்றோம் உள்ளயுமே நல்லாதான் இருந்ச்சு நீங்க மாடலர் கிச்சன் வச்சுட்டு ஆ அது அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள வச்சிருந்தாங்க அப்பறம் இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் அப்டி நல்லா இருந்துச்சு
ஆமா இப்பல்லாம் எல்லாமே வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப செலவு பண்ணி பண்றாங்க
ஆமாங்க
இன்டீரியர் ஒர்க் பண்ணா பண் பண்றத வந்து இப்பெல்லாம் கம்பல்சரி ஆக்கிட்டாங்க அதுக்குன்னு ஒரு ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் செலவு பன்னாலும் கவலைப்பட் றதுல வீடு எப்டி இருந்தாலும் உள்ள வந்து இன்டீரியர் ஒர்க வந்து நல்லாருக்கும் அப்டின்னு எதல்லத பாக்குறாங்க அந்த மாரிதான் பண்றாங்க எனக்கு தெரிஞ்சும் கூட பிர இன்டீரியர் ஒர்கலாம் ஒரு ஏழு எட்டு லட்சத்துக்கு பண்ணிருந்தாங்க வீடு கட்டுற செலவு இல்லாம இன்டீரியர் ஓ ம பண்ணி பண்ணிருந்தாங்க வீடு செம்மையா இருந்துச்சுங்க மேடம் நல்லா செலவு பண்ணி கட்டியிருப்பாங்க போல
ஆ ஆ இவங்க உள்ளேயே ஸ்டெப் எல்லாம் வச்சு மாஸ்டர் பெட்ரூம்ல வச்சு சூப்பரா இருந்து ச்சீங்க அப்புறம் வெளியே இந்த ஸ்விம்மிங் பூல் ஐடியா ஏதான் பண்ணிரு ருப்பாங்க போல அது ஏதோ வேலை வேண்ட ம் வேலை பெண்டிங்ல வச்சிருக்காங்க உனால பெரிய எட தாங்க ம் அது எத பண்ணுவாங்க கூட தெரியுதா ஆமாங்க
உம் உம் உம் பரவால்ல பரவால்ல மேம் பண்ணட்டு நமக்கு ஆஹ் வீடுதான் முக்கியம் உம் உம்
என்னங்க மேடம்
ஆஹ் சொல்லுங்க நமக்கு வந்துட்டு வீடு ஹலோ
ஆஹ் அவங்க நல்ல பெரிய ஜாயிண்ட் ஃபேமிலி அதனால நல்லா இதாதான் பண்ணியிருந்தாங்க ஆஹ் நல்லா கீழ நல்லா ஒரு மூணு பெட்ரூமு மேல உம் உ இந்த காலத்துல ஜாயிண்டா இருக்கிறதே பெரிய விஷயம் சேந்தாலே
ஆமாங்க ஆமாங்க முப்பல்ல எந்த பேமிலிய எங்கயும் பாக்க முடியரதுல்லங் மேடம் அது சிட்டி லைஃப் ன்னு வன்ட்டாங்கன்னா யாருமே குழந்தைகளையே பாத்துக்கறது இல்லங்க எல்லாம் அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு வேலைக்கு போறது வர்றது றது குழந்தைங்கள எங்க பேக்கர ன் து சாயந்திரவந் குழந்தை பிக்அப் பண்ணிக்கிறது பிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பியும் வேல ஏதாவது வேல வந்து அந்த வேலய முடிச்சுட்டு தூங்கிறது இப்ப தாங்க நிறைய பேரோட லைஃப் போயிட்டு இருக்கு
வீட்டுல இப்பல்லாம் தாத்தா பாட்டி கூடி இருக்கிறது இல்ல
ஆமா தாத்தாபாட்டி இருந்து யாருங்க மேடம் தாத்தாபாட்டி கூட இருக்குறாங்க ஏன் அவங்கவுங்க வர்றவங்க எல்லாத்துக்கும் வந்து அவங்க பிரைவேசி முக்கியம் அப்டி இப்டின்னு சொல்லிட்டு மாமனார் மாமியார் கூட இருக்றதுக் இருக்றதே கிடையாது மோஸ்ட் ஆ எல்லாரும் அவங்கங்க தனியா இருக் நினைக்கிறாங்க என்னைக்கு குழந்தைங்க வந்து தாத்தா பாட்டியோட இதெல்லா கிடைக்க போது அவங்களுக்கு தாத்தா பாட்டி கத சொன்னாதா அவங்களுக்கு ஒரு அந்த காலத்த பத்தி தெரியு தாத்தா பாட்டியே இல்லாம இருந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது அஹ நாள அதெல்லாம் உங்களு இதல்லாம் புரிய மாட்டேங்கிதுங்க மேடம் எப்போதெல்லா புரிஞ்சு அந்த மாரி எல்லா லைஃப் ஏத்துக்க போறாங்கன்னு தெரியல எல்லாமே சகஜமா மனுஷங்க தானே உஹம் நம்ம பேரன்ட்ஸ் மாதிரிதா அப்படின்னு யோசிச்சாங்கன்னா இதெல்லா ஏ நடக்குது
அது ஹ
நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க மோஸ்ட் ஆஃப் தெம் அப்படித் தான இருக்கிறாங்க
கண்டிப்பாங்க யாரோ ஒருத்தர் கன்பார் வேளையாவது இருப்பாங்க உம் கொழுந்தேக
ஆமா இல்ல அவ் அவங்களோட வீட்டுல வந்து எப்படி வாழ்ந்திருப்பாங்க ஒரு ஒரு வேள அவங்களும் அந்த ஃபேமிலி கூட இல்லாம ஒரு மாதிரி தனிமையாவே வாழ்ந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாரி இருக்கு சொல்றது தெரியலங்க மேடம் சரி ஆனா அவங் களுக்கும் ஒரு காலம் வரும் எப்படின்னா அவங்க பேரெண்ட்
கண்டிப்
நல்ல பத் தீங்ளா அப்பி வந்து இதெல்லா வந்து தெரிஞ்சிக்குவாங்க இல்லைங்ளா ஆ அப்ப தெரியும் போது அந்தோட அதோட பெய்ன் தெரியு
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்
அதனால நம்ம இதெல்லா வந்துட்டு நம்ம கொழந்தைங்களுக்கு இந்த மாரிலா எ ஆ நம்ம இந்த மாரி நம்மக்
கண்டிப்பா சொல்லி்க் குடுக்கணுங்க முடிஞ்ச வரைக்கு ஜாயிண்டா இருக்கலா ஆ அப்ப இவுங்க நா போன வீட்ல நல்லா பெரிய ஃபேமிலிங்க அண்ணந் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே ஒன்னாத்தா இருக்குறாங்க அதனாலதா அந்த பெரிய வீடா கட் டி கிச்சன்ல ஆ என்னங்க மேடம் ஹலோ மேடம் கேக்குதா
ஹலோ
ஓ ஆஹோ ஆ சொல்லுங்க சொல்லுங்க ஆ கேக்குதுங்க சொல்லுங்க ஆ கேக்குதுங்க கேக்குதுங்களா உங்களுக்கு
ஆ கேக்குதுங்க கேக்குதுங்க ஆ கேக்குதுங் மேடம் இப்ப கேக்குதுங்களா
ஆ செ ஆ சொல்லுங்க ஹலோ
அ
கொஞ்சொ நெட்வொர்க்கு இஷுவா இருக்குன் நெனக்கிறங்க மேடம் ஆ ஆ
அப்டிங்
அதா நெட்வொர்க் இஷ் ஷுவாருக்கனால கட்டாய் கட்டாய் கேக்குதுன் நெனக்கிற ஆ கேக்குதுங் மேடம்
ஓ சேர் சேரிங்க
ஆ ஜாயின் ஃபேமிலியா இருக்குறாங்கன்னா அதுலா பெரிய விஷியந்தாங் மேடம் ஆஹ
எல்லாரு ஒத்துமையா எங்க போனாலு ஒட்டுக்கா போயிட்டு ஆ ஆமாங்க இப்பவுமே அவுங்க அப்பா அம்மா எல்லாருமே ஒட்டுக்காத்தா இருக்கறாங்க அதுல பரவால த அவுங்க குடுத்து வச்சவங்க
அப்
இந்த மேரி அ மே பெரிய க-கண்ணே பட்டுருக்கோ அவுங்களுக்கு கண்டிப்பாங்க வீட்டுக்கு அவுங்களுக்கு எல்லா சுத்தி தா போடணு இந்த காலத்துல இப்பிடிதா யாரு இருக்கிறது இல்லையே புருச பொண்டாட்டி கொழந்தைங்க இருந்தா போது நெனைக்கிறாங்க அத தவர வேற யார் வந்தாலு நைட்டோ-நைட்டோட நைட்டு தொரத்தி வுட்டுரணுன் பாக்க எ எப் படா போவாங்க எப்படா போவாங்கன்ற மாரி எதிர்பார்
ஆமாமா
அவங்க ஃப்ரீடமே போன மாரி இருக்கோ அவுங்களுக்கு
அஹஹ
அவுங்க லைஃப் ஸ்டைல் இப்படியே பழகிட்டாங்க அதனால ஒண்ணு பண்றதுக்கு இல்ல அ
மதா ஆமாங்க ஆமாங்க வந்துட்டு அவங்க
ஹலோ ஆ அத் அதே மேரி சமயலெல்லா பாத் தீங்கன்னா ஒட் டுக்கா தா செய்றாங்க
முடிச்சு
ஆனா இத்தன பேர்த்துக் சமை க்கணுனா நா சமையலக்கலாமே சொல்லுங்க
ஹலோ கேக்குது
வராங்களோ நெனைக்கிறே நானு கல்யாணோ கேக்குதுங்க சரி இண்டர்நெட் இஸ்யூவா இருக்கூ நெனக்கிறே நம்ம கொஞ்ச நேரோ கழிச் த்தி பேசுளாங்களா கொஞ்சோ இல்ல நெட்வர்க் ப்ரோப்லமா இருக்கு கேக்க மாட்டிங் செரிங்க மேடம்
ஆ செரிங்க மேடம் ஓகேங் மேடம்